தோழி ஆ நல்லா இருக்கீங்ளா காபி டீ ஆச்சி உங்கள்தோ ஆயிட்ச்சு ஆயிட்சா
ஆ குடிச்சாச்சு சகோதரி குடிச்சிட்டே தம்பி பிரெட் எல்லா தூக்கி கீழ கொட்டி விட்டுட்டானா அதெல்லா செரி எடுத்து எல்லா அள்ளி போட்லான்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கே சகோதரி
ஆமாவா ம் கோயில்லா போவீங்ளா
ஆ கோயிலுக்கெல்லா போவே சகோதரி ஆனா அதிகோ வந்துட்டு நாங்க போமாட்டோ எப்பயாவது ஒரு முக்கியமான நாட் கள் அந்த மாரி நாட்கள்லதா சகோதரி நாங்க போவோ ஹலோ கேக்குதுங்ளா சகோதரி ஹலோ
ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
செரிங்க சகோதரி நாங்க போனோ சகோதரி முக்கியமானது ஒரு முக்கியமான நாள்ல நல்லது நல்ல நாள் அந்த மாரிங்குற டேஸ்லலா கண்டிப்பா போவோ சகோதிரி
ம் ம்
இந்த கல்யாண நாள் இந்த மாரி ஒரு தம்பிக்கு பர்டே யாருக்காவது பிறந்த நாள் வரும்போது இந்த வேண்டுதல் மாரி வெச்சோ அந்த மாரி நா போ போயிருக்கோ சகோதுரி நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு அந்த மாரி போயிருக்கீங்களா சகோதிரி
கேக்குதா
ஆ உங்குளுக்கு கேக்குது நா பேசுறது உங்குளுக்கு கேக்குதுங்களா
அத்தா உட்டு உட்டு கேக்குது அ ஒரு ஃப்ளோ ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
சொல்லுங்க சகோதரி நீங்க எந்த மாறி கோயிலுக்குல்லா நீங்க போயிருக்கீங்க சொல்லுங்க
இங்க நியர் பை ஒரு துர்கா கோயில் இருக்கும்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அங்க ஃப்ரைடே ஃப்ரைடே போவோ அப்டியே காய் வாங்கிட்டு அப்புறமா விளக்கு போட்றதுன்னா விளக்கு போட்டு அப்டியே கும்ட்டுனு வந்துருவோ ம்
சாகோதரி நா வந்து பாத்தீங்ன்னா சகோதரி இங்க பக்கத்துல நா வந்து கணவர் வீட்ல இருக்கம் போது சகோதரி ஒரு பக்கத்துல வந்து தர்ஷனாமூர்த்தி கோயின்னு இருக்கு சகோதரி நா இருக்க வீதிலயே ஒரு வீடு தள்ளி கோயில் தா சகோதரி எங்க வீட் வெளிய இருந்து பாத்தீன்னா கோவிலோட கோபுரம் அந்த கோவில்ல பூஜை பண்றது எல்லாமே இங்க இருந்து பாக்கலா சகோதரி எல்லாமே எங்களுக்கு தெரியு
ம் ம்
நா வந்து அந்த கோயிலுக்கு நாங்க போவோ சகோதரி அப்பறோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்துட்டு இந்த சமயபுரம்ன்னு சொல்றாங்கல்ல சகோதரி திருச்சி பக்கத்துல சமயபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்ளா
ம் திருச்சி போயிருக்கிறே
ஆ அந்த கோ அ அந்த கோயிலுக்கு நாங்க போயிருக்கோ சகோ சமயபுறத்துக்கு நாங்கல்லா பல தறவ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதனஞ்சு தறவயாச்சு நாங்க பதினஞ்சு தறவைக்கு மேலயே நாங்க சமயபுறத் தக்கு குடும்பத்தோட நாங்க போயிருக்கோ சகோதரி அப்பறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்குல சகோதரி ஸ்ரீரங்கம் கோயிலு ரெண்டு மூணு தறவ போயிருக்கோ அல்ல ரெண்டு தறவ போகும்போது சாமிய நாங்க ஒழுங்கா பாக்கல நடை சாத்திட்டாங்களா
அ
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பதி நா வந்து ஒரு டுவெல்த் படிக்கும் போது திருப்பதி கோயிலுக்கு நா போயிருக்கே சகோதரி அப்பறோ ரீசண்டா கடைசியா பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயிலுக்கு நாங்க போயிருக்கோ அப்பறோ இந்த சேலம் பக்கத்துல வந்து சிவன் ஆயிரத்தெட்டு சிவன்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா
அது இப்போ பா கேள்விப்பட்டதில்ல
அ அந்த கோயிலுக் கு அந்த அது ரொம்ப பேமஸான கோயில் சகோதரி அதுல நீங்க பாத்தீங்கன்னா சிவன் வந்து ஆயிரத்தி எட்டு சிவன் இருக் குங்ளாமா நீங்க கீழ வந்து இப்ப நீங்க அந்த சேலத்துல இருந்து ஒரு கொண்டலாம்பட்டி பைபாஸ்ன்னு இருக்கு சகோதரி அந்த பைப்பாஸ் கிட்ட இறங்குனீமே சிவன் கோயிலுக்கு போறதுக்கான பஸ்ஸே இருக்கு சகோதரி அதுக்கு போற வழியில பத்தீங்கன்னா ஒரு விநாயக மிஷின்னு சொல்லி ஒரு ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு இந்த பாட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற காலேஜ் கோர்ஸ் ஒன்னு அந்த காலேஜுல சொல்லுவாங்க சகோதரி அந்த காலேஜ் இருக்கு அது அந்த காலேஜுக்கு வந்து நியர் ஃபைல தா சகோதரி அந்த கோயில் இருக்குங்ளா அனால அந்த கோயில் நீங்க போங்க அந்த கோயில்ல வந்து எல்லா சாமி எல்லா ஊர்ல இருக்க சாமியுமே அந்த ஒரே கோயில்ல இருக்கு ஆமா சகோதரி அல்ல நீ போயிட்டீங்கன்னா சகோதரி கீழ இருந்து அப்டி நீங்க அப்டியே நடந்தே போலா சகோதரி அத ஆனா பாத்தீங்கன்னா அந்த மல மலப் பகுதி மாறிதா இருந் ஏறி திருந்த எப்டி சொல்வதுன்னா அது கொஞ்சோ படிக்கட் இல்லாம அந்த மல மாறி இருக்குல்ல சகோதரி அந்த மாறி தா படி போகும் உங்களுக்கு பாதை போகுங்ளா அப்டியே நீங்க லைனா நீங்க போயிட்டு ட்டு இருந்தீங்கன்னா குட்டி குட்டி சிவனா இருக்கும் சேரி மொத்தோ அந்த சிவன எண்ணுனீங்கன்னா
அவுங்கல்லா சாமி கும்புட்டுன்னு அது பிரசிஜர் பண்றாங்களா இல்ல கோயில்லயே இருக்கா இல்ல ஒரு ஒருத்தர் கும்புட்டு வேண்டி வேண்டி நிக்கிவாங்ள அந்த மாரி
இல்ல சகோதரி அது வந்து கோயில்லயே வந்து அந்த செலய வந்து பதிச்சு வெச்சுருக்கு மொத்தோ ஆயிரத்தி எட்டு சிவன்ருக்கு சகோதரி
ஆ ஆ ஆ அப்ப எங்க அக்கா பாத்துருப்பான்னு நெனைக்கற
ஆ அது ஒவ்வொரு நீங்க வந்து ஒவ்வொரு கோயிலா ஒவ்வொரு நீங்க சாமிய நீங்க பாத்துட்டு அப்டியே மேல போனீங்ன்னா வந்துட்டு மாரியம்மன் இருக்கும் பிள்ளையார் இருக்கு அதுக்கப்றோ வந்துட்டு முருகன்ல பாத்தீங்கன்னா சகோதரி ஆறுபடை முருகன்னு சொல்லுவாங்க அந்த ஆறுபடை முருகனு ஒரே சைடா வச்சிருப்பாங்க தனித்தனி தனித்தனி இந்த சா அந்த ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனி கம்பி மாரி போட்டு அந்த ஆறு முருகனையு வந்து ட்டு வரிசையா ஒவ்வொரு பேரு கொண்டு இந்த வடபழனி முருகன்னு திருத்தணி முருகனு அந்த மாரி ஒவ்வொரு பேரு கொண்ட ஆறு முருகனும் ஆ எல்லா முரு எ ம் சிவனு பார்வதி எல்லா எல்லா வகையான சாமியுமே அந்த ஒரே கோயிலயே இருக்கு சகோதரி நீங்க பாத்தீங்ன்ன ஆ நீங்க பா அந்தந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவா இருக்கு சகோதரி நாங்க அந்த அந்தந்த கோயிலுக்குள்ள நீங்க போயிட்டு வந்து எல்லா சமியு ரிலாக்ஸ் இத்தனயு நீங்க பாத்துட்டு வர்துக்கே எப்டியு கொறஞ்சது வந்து ஒரு ரெண்டு மணி நேரோ ஆகு சகோதரி நீங்க வந்து லைனா ஒண்ணே நீங்க பாக்வே நீங்க பாட்டுக்கு போய் நடந்தே போய் பாத்து சாமி கூம்புட்டு வந்தர்ல கூட்டமே இருக்காது
ம் ம் ம்
பேமஸான கோயில் சகோதரி ஆனா அது
ம் ஃபேமஸ்ன்றீங்க கூட்டோ இல்லன்றீங்க பெஸ்டிவல் டைம்ல கூட்டோ இருக்கு மத் மத்த டைம்ல கூட்டோ இருக்காது
இல்ல நீங்க வந்து லைன்ல நின்னு தானே நீங்க பாப்பீங்க நீங்க இது வந்து வரிச சயா நம்ம நடந்தே போய் ஏன்னா ஒவ்வொருத்தங்களு வந்து ஒவ்வொரு சாமி அதா நீங்க வந்து எல்லா சாமியு ஒரே எடத்துல இருக் ங்கல்ல ஒருத்தங்க வந்து சாமி கும்புட்டு கும்புட்டு போவாங்க அப்டிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா தானே இருக்கு
கும்புட்னே அப்டியே லே நேரா போய்ர்லா கியூவே இருக்காது அ ஓகே ஓகே
அது நீங்க வந்து நீங்கதா மொதோ ஆரம்பிச்சீங்ன்னா அவுங்க வரிசைய சாமி கும்புட்டு கும்புட்டு அடுத்தடுத்து சாமிக்கு போகும் போது உங்களுக்கு ஃப்ரீயா தானே இருக்கு
ஆமா ஆமா ஆ
நாங்க வ நாங்க வந்து சண்டே போல சாய்ங்கலோ ஒரு ஒரு மதியமா போன சகோதரி சாமியெல்லா பாத்தோ மெயின் சாமிய பாக்கும்போது மட்டு தெர போட்ருந்தாங்க சகோதரி
ம்
எல்லா செலயுமே பாத்துட்டு அந்த அந்த சாமிய வந்து கடைசியதா சகோதரி நாங்க பாத்துட்டு வந்தோ ஆனா ரொம்ப அற்புதமான ரொம்ப கோவில் நா போனது துலய வந்து வியப்பா இருக்க கோயில் அந்த
ம் அதா எல்லாமே கோயில் அங்கே இருக் க்குது எல்லா சாமியு அங்கயே இருக்குது ஒரே
வந்து அற்புதமா இருக்கு ஆனா அந்த கோயில்ல வந்து சிவன் இருக்கனால சகோதரி அந்த மெயின் அந்த மெயினான சிவன் இருக்க எடத் துல பாம்பு வந்து பாம்பு அந்த சிவனோட கழுத்துல ஒரிஜினலாவே இருக்குன்னு சொல்றாங்க சகோதரி ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல
ஆ
பாம்பு வந்து இருக்கு ஆனா வந்து தெற வந்து சாத்தருக்கு டைம் இல்ல க கரு அந்த அந்த கருவுல பாத்தீங்கன்னா சகோதரி வெளிய இருந்து பாத்தீங்ன்னா அது அந்த இது வந்து அந்தக் அந்த கருவற மட்டு கருப்பாவே இருக்கு சகோதரி சாமி மட்டுந்தா தெரியுமாமா லைட்டு வந்து போட்டா மட்டு தா தெரியுமு லைட்டு ஆனா அதுக்கு வந்து போடக்கூடாதுனு சொல்லி ஒரு ஒரு வரலாறே இருக்குங்கிற மாரி ஒருத்தவ்ங்க சொல்லிக்கிட் ட்ருந்தாங்க
ஆ ஆ ஹா
அதே மாரி சகோதரி நீங்க முத்துமலை முருகன்னு கேள்விப்பட்ருப்பீங்ள இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஆத் தூர் கள்ளக்குறிச்சி லைன்ல கூட ஒரு ஆறு வர்த்துக்கு முன்னாடி ஒரு புது முருகன் செ செல ஒன்னு வெச்சிருவாங்களே ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்பக் கூட
ம் ம் செரிய்ல நானு அறுபடை முருகன் மட்டுதா தெரியு எனக்கு அது அவ்ளோவா தெரியல
தமிழ்நாட்லே வந்து மூணாவ்து எடத்துல வந்து முருகனோட அடி உயரத்துக்கு அது இருக்குன் சொல்லிருக்காங் காங்க அதுவுமே பாத் இன்ன வந்து கொஞ்ச ஃபேமஸான ஒரு இதுதா சகோதரி அங்கேயுமே ஒரு ரெண்டு தடவ நா போயிருக்கே சகோதரி மொத தரவ போகும் போது நா வந்து என்னோட தோழியோட போனே சகோதரி இப்ப கடைசியா போகும் போது எங்க குடும்பத்தோட நா போயிருக்கே சகோதரி ஆனா நல்ல இருக்கு அந்த ரெண்டு ச ரெண்டு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க தரிச சன நல்லா உங்களுக்கு கெடைக்குன் சொல்லுவாங்க
ம் ம் அதா இவ்ங்களூக்கெல்லா முடிச்சுட்டு பின்னாடி இவ்ங்களயு சேத்து கூட்ணு போயிட்ணு பசங்களையு ஏனா ஒரு ஒரு டைப் வரு ம்
சகோதரி நீங்க வந்து தனியா போறத விட சகோதரி குடும்பமா போறதுதா வந்துட்டு ரொம்ப நல்லாருக்குன் சொல்லுவாங்க அதுக்கப்பற நீங்க மாசானியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா சகோதரி
இல்ல இல்ல கோயில்ல அதிகமா பெரிய பெரிய கோயில் மட்டுந்தா ட்ரிப்பு மாரி சுத்தும் போது கும்புட்டு இது பண்ணாங்க
சானியம்மன் கோவில் நீங்க அப்ப கேள்விப்பட்ருப்பீங்கன் நெனைக்கிறே ரொம்ப ஃபேமஸான கோயிலாச்சே அது ஆனமலைன்னு
ஆ அதெல்லா கேள்வி
ஆ அந்த கோ அந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு தரவ நாங்க போயிருக்க ச சகோதரி நானு அந்த கோயில் வந்து நாங்க இருக்கிற ஊர்லருந்து ஒரு காமண் நேரந்தா டிஸ்டன்ஸ் ஸு அதுக்கு நியர்பைல தா நாங்க இருக்கோ எங்க கணவரோட வீடு சகோதரி
ஆமாவா ஆ
ஆ அங்கதா நாங்க இருக் கோ அந்த கோயிலு ரொம்ப ஃபேமஸான கோயில் சகோதரி அங்கேயுமே இன்னொருதிருப்பு அங்கேயுமே ஒரு ரெண்டு தரவ நாங்க போய் நாங்க வந்து லவ் பண்ணும் போது மொத மொத அந்த கோயில்லதா நாங்க மீட் பண்ணோ சகோதரி
ஆ ஹா ம் கோயில்ல தா ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிறீங்க
நான் வந்து இங்கெருந்து டிராவல் பண்ணி அவர அங்க பாக்க போனே நானு அதுக்கப்பற அவர் டிராவல் பண்ணி இங்க வருவாரு மொத மொத வந்து கோயில்ல மீட பண்ணணுன் சொல்லி மொத மொத நா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவரு தா வந்து வண்டில கூட்டுப் போயி நாங்க மொத் த மொத அந்த கோயில்லதா சகோதரி நாங்க மீட் பண்ணுனோ ஏனா மொத மொதல் பாக்குற மீட்டிங் வந்து ஸ்பெஷலா இருக்கணுங்ளா அதனால வந்து எந்த பாட்டு எந்த ஸ்பாட்டு பாக்கலான் சொல்லி ஆ உண்மைதா இருக் குங்கிறத கோவில்லயே பாத்துக்கலா அப்டின் சொல்லி கோயில்ல தா சகோதரி பாத்த நாங்க
ஆ ஹ ஹ ஆ
அதுக்கு முன்னாடி ஃபோன் கால் நெறையா பாத்துருக்கே இருந்தாலு ஒரு அவங்க ஊர்ல போய் பாக்கும் போது நம்ம ஸ்பெஷலா இருக்கணுல்ல
ஆமா ம்
அதுக்கப்பற கொஞ்ச நாள் போக போக அவரு என்னால அவ்ளோ தூரோ டிராவல் பண்ண முடில சொல்லி ஏன்னா மூணு மணீ நேரோ டிரவலிங்களா இங்க இருந்து அதுனால வந்துட்டு அவ ரு வந்து நா வந்து இங்கிருந்து ஒன் அவர் மட்டு டிராவல் பண்ற மாரி ஒரு ஈரோடு பக்கத்துல ஒரு ஈரோடு வரு அவர் வந்துட்டு அவங்க ஊர்ல இரு வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ்கு மே த்ரீ அண்ட் ஹாப் ஹர்ஸ் இருக்கு சகோதரி அவரு இயர்லியா கெளம்பி வந்துட்டு அவரு வெயிட் பண்ணுவாரு அப்றோ நா இங்க இருந்து பொறுமையா கெளம்பி போய் மீட் பண்ணிட் டு அப்றோ வருவோ நாங்க
ம் ஈரோடி பவானி
ஈரோடு பவானி போனதில்ல சகோதரி ஈரோட்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க ஒரு பார்க் இருக்கு சகோதரி பார்க் ஒரு கோவில் இருக்கு அதிகமா நாங்க கோவில் தா சகோதரி நாங்க போயிருக்கோ ஏன்னா கொஞ்ச நேரோ பார்க்ல பாத்துட்டு கொஞ்ச நேர பே ட்டு அப் ரிட்டன் நா டிராவல்லயே எங்களுக்கு டிராவலல்லயே எனக்கு டிராவல்ல மூணு மண் நேரோ போயிறு அவருக்கு டிராவல் ஆறு மணி நேர அவரு நெறைய நேர வந்துட்டு எனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்ல எல்லா படுத்து க்காரு என்ன வந்து என்ன வந்து இங்க வந்து விட வருவார் சகோதரி என்ன வந்து ஈரோட் வந்து மீட் பண்ணிட்டு அவர்தா வந்துட்டு சில சமயோ ரொம்ப ஈவ்னிங் ஆயிச்சுனா அவர் தா என்னய வந்து வீடு வரைக்கு வந்து விட்டு போவாரு விட்டுட்டு போகும்போது வந்து அவரு ரிட்டர்ன் சாயந்திரோ வந்து நா ஆறு மணி ஆறு மணி அஞ்சு மணி ஆயிருங்களா சகோதரி அதுக்கு மேல அவருக் கெளம்பி போனாரு வந்துட்டு அவருக்கு வந்து அவங்க ஊர்ல பஸ் இருக்காதாமா ஏதாது திருப்பூர்ல ஒரு ஊர் வந்து லாக் ஆயி ரெண்டு மண் நேரோ வந்து பஸ் ஸ்டேண்ட்ல வெயிட் பண்ண ரெண்டு மண் நேர க்கு அப்றோ தா பஸ் வந்ததுக்கு அப்றோதா போக முடியுங்களாமா அப்டிங்கறனால சில சமய போன சில சமயம் பஸ் இல்லாம பஸ் ஸ்டேண்ட்லய படுத்திக்கிட்டாராமா எனக்குல்லா சொல்லுவாரு ச சில சமய சிரிப்பா இருக்கு பரவால்ல நமக்காக ஒரு மனுஷ ரோட்ட எல்லா படுக்கரா சந்தோஷமா இருக்கு அப்டின்னு தா நெனப்பே நானு
அப்டி இல்ல உங்க மேல லவ்வு
இப்பெல்லா சகோதரி அத பத்தி பேசணுமா சொல்லுவாரு எனக்காக வந்து கல்யாணத்துக்கு முன்னடி யாரோ வந்துட்டு எனக்காக பஸ்சோண்டல்லா தூங்குனிங்களே என்ன தா கல்யாணம் பண்ணிப்பிங்க இப்பலா இப்டி பேசறீங்க அது நால்லா இல்ல நீயாதா நீதா வந்து என்னிய தா கல்யாண பண்ணிப்பனு உங்க வீட்ல உங்க வீட்ட எதிர்த்து கூட வந்தேலன நீ அப்டின்னு சொல்லி காட்டுவாரு அப்ப உங்களுக்கு வந்து அந்த இல்லயா அப்டி என்னெல்லாம இருந்தா நீங்கயே ஏ கழுத்துல தாலி கட்டினீங்க எவ்ளவோ ஆப்ஷன் இருக்குல்ல நா வீட்ட விட்டு வரேன்னு சொல்லும் போதே எங்க வீட்ல நீ போட்டு குடுத்துருக்கலால அப்டி இப்டில்லா சொல்லுவோ
ஆமா
நீங்க தான சகோதரி அந்த மலரும் நினைவுகள் இம்பாங்கல்ல அந்த மாரி பழைய நினைவுகளை நெனைச்சு பாத்த பேசும்போது ஒரு மாரி வந்து மெமரிஸ்ஸா இருக்கு நமக்கு
ஆமா அ அது நெனைச்சு பாத்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ம்
எப்டி நம்ம இவ்ளோ தூரோ டிராவல் பண்ணி வந்த அப்டிங்கறத நெனைச்சாலே வந்துட்டு அதுக்குள்ள இவ்ளோ நாட்கள் ஓடிடுச்சா நமக்கு அதுக்குள்ள ஒரு கொழந்த பெறந்திருச்சு கொழந்தைக்குமே வந்து ஒரு வயசு ஒரு வயசு முடிஞ்சு ஒன்றர வயசு வந்து நடந்துட்டு இருக்கு நாட்கள் வந்து எவ்ளோ வேகமா போகுதுங்கிற மாரி இருக்கு சகோதரி நமக்
ஆமா இது கண்ணிமைக்கு நேரத்துல பசங்களு வளந்து நிக்குவாங்கோ ம் வாழ்க்கு ஓடினே இருக்கு அத நம்ம ஈடு குடு
ஆ நம்ம இத பத்தி நம்ம அடுத் லைப்புல நம்ம தொடர்ந்து பேசனா சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது சகோதரி நன்றி சகோதரி
நன்றி சகோ